ஆஹ் சொல்லுங்க
எப்டிங்க இருக்கீங்க வேலைக்கெலாம் போயிட்டு வந்ட்டீங்களா நீங்க
ஆஹ் வேலைக்கு போயிட்டு கொஞ்ச நேர தாங்க ஆவுது வீட்டுக்கு வந்து
வீட்டுக்கு வந்ட்டீங்ளா இருக்கீங்கலாங்க
ஆஹ் இப்பதாங்க சாப்ட்டு படுத்தேன் பார்த்தா நீங்க கரெக்டா போன் பண்டிங்க
அப்டிங்களாங்க அக்கா பொண்ணுக்கு காது குத்து வச் வச்சிருக்காங்க அக்கா எல்லார்கிட்டயு சொல்லிட்டேன் சொல்லிட்டுருந்தாங்க
ஆஹ் சொல்லிட்டாங்கங்க எங்ககிட்டயு சொல்லிட்
அதான் அதுக்காக தாங்க போன் பண்ண உங்ககிட்ட சொல்லாம இருக்க மாட்டாங்களே செரி அதா உங்ககிட்ட சொல்லிட்டாங்களான் கேக்கதாங்க போன் பண்ணிருந்தே
ஆஹ் சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க வர புதன்கிழமை தானே
ஆமாங்க வர புதன்கிழமதான் நீங்க நாளைக்ககி செவ்வகிழம சாய்ங்காலமே நீங்க வந்துருங்க வீட்டுக்கு நம்ம வீட்டு்லருந்தே எல்லா ஒன்னா கிளம்பி போகலாங்க
ஆஹ் செரிங்க கண்டிப்பா வந்துடுற்றே எனக்கு அலைச்சலா இருக்கு
ஆமாங்க நீங்க இங்க வந்துட்டீங்கன்னா நம்ம ஒன்னா கார்லே போயிட்டு கார்லேவந்துர்லாங்க
ஆஹ் செரிங்க கண்டிப்பா வந்துற்றே
வந்துருங்க பசங்க எல்லாரையு கூப்ட்டுவாங்க
லீவ் சொல்லிட்டு வந்துற்றே
கண்டிப்பா வாங்க நாளைக்கே கூட காலையிலயே கூட வந்துருங்க பேசாம
நாளைக்கு காலையில முடியாதுங்க வேலைக் போனும் இல்லையா ஒரு நாள் தா லீவ் தருவாங்க
ஓ செரிங்க செரிங்க அப்ப சாய்ங்காலமா கொஞ்ச சீக்கிரமா வந் இருங்க நம்ம கடைக்கி போயிட்டு வர மாரி இருக்கோ
ஆஹ் செரிங்க நா ஈவி்னிங்கே பர்மிஷன் போட்டுட்டு சீக்கிர வரே
ஓ ஓ ஓகே ஓகேங்க என்ன டிரெஸ்ங்க போட போறீங்க
நம்ம என்னங்க எப்பயுமே நம்ம சுடிதார்தா போடுவோ அது நா ஒரு புது சுடிதார் எடுத்து வச்சிருக் க்கே
ஏங்க பேசாம ஆஃப் சாரி கட்டலாலங்க நீங்க
ஹாஃப் சாரிலா நமக்கு செட் ஆவாதுங்க சுடிதார்தா நல்லா ஃப்ரீயா இருக்கு
ம் காது குத்து பங்க்ஷன் கோவிலுக்கு போறோ கோவிலுக்கு போறப்ப நம்ம பாரம்பரிய உடைய அணிஞ்சிட்டு போலாலங்க
சுடிதாரும் அதே மாரி ட்ரெடிஷனலா நல்ல ஒரு ட்ரெஸ்ஸா எடுத்து வச்சிருக்கேங்க
நல்லா இருந்தாலும் புடவ இந்த மாரி கட்டினாதானேங்க நல்லா இருக்கும்
நீங்க கட்டிட்டு வாங்க அது நமக்கு செட் ஆவாதுங்க
அதாங்க நான ஒரு ஆப்சாரி தாங்க எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கானா என்ன நக போடுறது தானுங்க தெரிய புரியல எனக்கு
ஏங்க உங்ககிட்ட இல்லாத நகையாங்க
நெறையா இருக்குங்க ஆனா இப்ப அது எல்லாமே வந்து சேஃப்டியா லாக்கர்ல வச்சிருக்கோம் நாங்க
ஆ ஹா
போய் எடுத்துட்டு வரணு அதுக்கு தம்பிதா வரணு தம்பி ஊர்ல இல்ல வெளில போயிருக்காங்க
சரிங்க
அதனால நீங்க நாளைக்கு வந்தீங்கன்னா நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வந்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு எதனா ஒரு நகை பாத்து எடுத்துட்டு வரலாங்க நம்ம
ஆஹ் சரிங்க நா சீக்கிரமே வந்து ட்றேன் ஒண்ணும் பிரச்சன இல்ல அப்புற நீங்க என்ன கிஃப்ட் வைக்கலாம்னு இருக்கி க்கீங்க
நான்தாங்க ஒரு ரெண்டு கிராம் பண்லானு இருக்கேங்க
அப்டிங்களா நானு ஒரு மோதிரம்தாங்க வைக்கலாம்னு இருக்கேன் அவங்க எங்களுக்கு மோதிரம்தா வச்சிருக்காங்க
அப்டிங்களா
ஆமா அதே ரெண்டு கிராம்ல நாமலு ஒரு மோதிரத்த வச்சிடலாம்
அதாங்க நானு எதுவும் மோதிரமாலா எடுக்கல காயினா எடுத்து வச்சிருக்கேங்க அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அவங்க எடுத்துப்பாங்க
ஓ நா அவங்ககிட்ட சொல்லிட்டேங்க நா அவங்க உங்களுக்கு மோதரோ எடுத்துட்டு வரேன்னு
அப்டிங்களாங்களா இல்ல இல்லங்க நான எதுவும் சொல்லங்க நான் வந்து ரெண்டு கிராம் அப்டியே காயினா எடுத்து வச்சிருக்கங்க அப்ற பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டேன் அப்றோ ந் நீங்க வந்தீங்கன்னா நம்ம சாய்ங்காலமா போயிட்டு பழலாலாம் எல்லாமே வாங்கிட்டு அப்டியே எனக்கும் நகை எதனா பாத்து எடுத்துட்டு வந்துர்லாங்க
ஓ நான் இன்னும் ட்ரெஸ்லா எடுக்கலைங்க அங் அங்க வந்துதா எடுக்கணு லக்கேஜ்லாம் நெறையா தூக்கிட்டு வர முடியாது
கடை நறையாவே இருக்குங்க நறைய கடை இருக்குங்க நீங்க வாங்க நம்ம எடுத்துக்கலாம்
உம் சரிங்க
இதெல்லாம் என்கிட்டயே ஆஃப் சாரி எல்லாம் நறைய இருக்குங்க நீங்க அத கட்டிக்கவங்க பேசாம நல்லா இரு இருக்குங்க காட்டன் ஆஃப் சாரி தாங்க வச்சிருக்கேனே நானு
ஓ அப்படின்னா நல்லதுங்க நான் பாக்குறேங்க நேர்ல பாார்த்தாதான் அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும்
இப்ப எல்லாம் ட்ரெண்டிங்ல போட்டுட்டு இருக்காங்களேங்க அந்த ஆரஞ்ச் கலர்லாம்
ட்ரெண்டிங்லா ஓகேங்க ஆனா நமக்கு செட் ஆகணும் இல்லங்க
அதெல்லாம் செட்டா ஆகுங்க
சுகமா ஒரு பத்துதானேங்க போட முடியும்
அதெல்லாம் செட் ஆவுங்க நான் வச்சிருக்கறிறது எல்லாமே காட்டன்ல தாங்க அது புதுசாவே எடுத்து வச்சுருக்கேங்க பக்கத்துலேதான் டைலர் இருக்காரு நீங்க அப்படியே ஆல்டரு பண்ணிக்கலாங்க அதுலனா வேணும்னா
அப்போ சரிங்க நீங்க இவ்வளவு சொல்லும் போது நான் அத போட மாட்டேன்னு சொல்லுவேனா
கண்டிப்பா நீங்க ஆஃப் சரி போடுங்க நல்லா இருக்கும் அப்படியே நம்ம நகாலா கூட சேர்த்த ஒன்னா அப்படியே வாங்கிட்டு வந்துர்லாங்க பேசாம நீங்க நாளைக்கு சீக்கிரமா வரறத பொருத்து தாங்க இருக்கு எல்லாமே
சரிங்க சரிங்க நாளைக்கு நான் சீக்கிரமாவே வரேன் இப்போதான் நமக்கும் கொஞ்சம் வேலை எதுவாகி நாமளும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அடுத்த நாள் ஃபங்க்ஷனுக்கு
ஆமாங்க நைட்டு வற இங்க எல்லாம் தாம்பழம் போடணும் அது போடணும்னு எல்லாம் உக்காரத்துட்டு இருக்காங்க
ஓ ஆமாங்க எங்க ஊரே திரண்டு வந்திருக்குமே என்ன
தாங்க உங்களுக்கு காபி தான் போட்டு குடுத்துன்னு இருக்கேன்
காபி போட்டே டைம் போயிடும் உங்க கும்பலுக்கு
வராங்க பால் பிடிக்கிற அதேதான் திரும்ப போறன் எடுத்துட்டு போய் குடுக்குறேன் வரேன் காபி போடுறேன் எடுத்துட்டு போய் குடுக்குறேன் வரேன் இதேதாங்க போயிட்டு இருக்கு ரொட்
ஆமாங்க உங்க குடும்பத்துல எல்லாம் காபி குடிக்கிறது த்துக்காகவே வீட்டு பக்கம் வந்துட்டு போவாங்கல்ல
கண்டிப்பாங்க பால் வாங்கியே பாதி சொத்து அழிஞ்சிரும் போலங்க
ஆமாங்க அது ஒரு பெரிய ஒரு கிராமோ அதுல கிராம ஃபுல்லாக சொந்தக்காரங்க வச்சுருக்கீங்க
ஊரே தெரண்டு வந்திருக்குங்க இங்க வேற
அதுக்குள்ளயே ஊரே வந்துட்டாங்க
எல்லாம் வந்துட்டாங்க மதியானத்துல இருந்து எல்லாருக்கும் இங்கதான் இருக்காங்க
ஓ சரிங்க சரிங்க
சாப்பாடு எல்லாம் ஆக்கி போட்டுட்டு அதாங்க சாப்பாடு எல்லாம் அக்கி போட்டுட்டு இருக்காங்க எல்லாரும்
ஓ சரிங்க சரிங்க சந்தோஷம் சந்தோஷம்
அதாங்க உங்களையும் வாங்கன்ற நீங்க மட்டும் ஏன் தனியா இருக்க போறீங்க இங்க வந்தா எல்லாரும் ஒன்னா இருக்கலாம்
நமக்கு கொஞ்சம் வேலை இருக்கு இல்லையா வேலைக்கு ரெண்டு நாள் வந்து விடுமுறை சொல்ல முடியாது அவங்க நமக்கு ரெண்டு நாள் விடுமுறையும் குடுக்க மாட்டாங்க ஒரு நாள் தான் குடுத்துருக்காங்க அதனாலதான் சீக்கிரமே வர அத மாதிரி நாளைக்கு பாத்துருக்கேன்
சரிங்க பரவாயில்லைங்க நீங்க வேலைக்கு போயிட்டே வாங்க
ம் ஆமாங்க
மதியானம் இங்க ஒரு ஒரு மூணு மணி இல்லன்னா சாயங்காலம் ஒரு நாலு மணிக்குள்ள இங்க வந்துருங்க அப்பதாங்க கரெக்டா இருக்கும்
ஆ ஒரு நாலு மணிக்கு எல்லாம் வந்துருவேங்க அங்க
நீங்க வந்து எனக்கு முன்னாடியே போன் பண்ணிட்டிங்கன்னா நான வந்து உங்கள வந்து கூப்பிட்டுக்கறேங்க
ஆ சரிங்க சரிங்க போன கையிலயே வச்சுக்கோங்க
இல்ல இல்ல இல்லங்க போன் எல்லாம் கையில தாங்க இருக்கும் நீங்க வந்துட்டு நீங்க முன்னாடே போன் பண்ணீங்கன்னா நான வந்து நீங்க எங்க இறங்க போறீங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா நான அங்க வந்து நின்றுருவாங்க
ஆ செரிங்க செரிங்க
நான் அப்டியே உங்களை கூப் நம்மபஸ்ட் போயிட்டு பழம் வாங்கிட்டு அப்டியே மார்கெட் குல்ல போயிட்டு எதனா பொருள் வேணுமான்னு கேட்டுட்டு
ஆ பசங்களுக்கு பொம்மையன்ன ஏதான் வாங்கணுமாங்க இல்ல பழம் அ டிரஸ்மட்டும் போதுமாங்க
இல்லங்க பழம் டெரஸ் பூ
ஓ அவள
ஆப்பிள் வாங்கிக்கோங்க ஒரு கிலோ
ஆ
ஆரஞ்சு மாதுளை பழம் தான் வாங்கலான்னு இருக்கேன் அர அர கிலோ
ஆ அந்த கீருனி பழம் எல்லாம் இப்ப வெயில் காலத்துக்கு நல்லதுங்கள
ஆ அது ஒரு தட்டுல வேணா வச்சு எல்லாம் எல்லாம்
கீர்னி தர்பூசணி
நான வந்து மூணு தட்டு வச்சு குடுக்கலான்னு இருக்கேங்க ரெண்டு தட்டுல வந்து பழங்கள் வச்சுட்டு ஒரு தட்டுல வ நா புள்ளைங்களோட ட்ரெஸ்ஸ வச்சுட்டு நகை வச்சு அப்டியே குடுக்கலாம்னு இருக்கேன் மூணு தட்டா வைக்கலாம்னு இருக்கேங்க
ஓ அப்டிங்களா செரிங்க செரிங்க நானும் அப்டியே வச்சுக்கிறேங்க
நீங்களும் அப்டியே வ வச்சிருங்க நம்ம ஒன்னாவே அப்டியே வாங்கிட்டு வந் கீர்ணி பழம் வாங்கிக்கிறேன் நீங்க ஒரு தட்டுல வந்து தர்பூசணிய வாங்கிக்கோங்க ஆப்பிள் ஒன் ன்ன தான் வாங்குற மாரி இருக்கும் எல்லாமே நம்ம ஒரு ஒரு கிலோ பழ வாங்கிட்டு நம்ம கிலோ தம
ஆ செரிங்க செரிங்க
நீங்க வாசிக்கிறமா வா எடத்த பொறுத்துதாங்க இருக்கு நம்ம இந்த எல்லா வேலையும் முடிக்கிறது
பிரச்சன இல்
நீங்க கண்டிப்பா எங்க ஆன்டியு வண்டி இருக்கு நீங்க மார்க்கெட் வந்துட்டு எனக்கு ஒரு ஃபோன் அடிச்சீங்கன்னா போதும் நா ரெண்டே நிமிஷத்துல இங்கேதா பக்கத்துலதா மார்க்கெட் இருக்கு பூ வேற வாங்கிட்டு வந்து கட்டணுங்க புள்ளைங்களுக்கு
ஆஹ் கட்டிக்கலாங்க நாங்க மார்க்கெட் போய் பழோல்லா வாங்கிட்டு வரும் போது பூல்லாம் வாங்கிக்கலாங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல அது
ஆ பழோ வாங்கிட்டு பூ வாங்கிட்டு அதாங்க தட்டு வந்து அந்த இப்ப வர அந்த டெக்கரேஷன் தட்டு பெருசா இருக் க்கு இல்லங்க அந்த மாரி தட்டா வாங்கி வச்சிரலாமானு பாக்கறங்க அப்டியே பேக் பண்ணி மேல அந்த பூ எல்லாம் வச்சு பேக் பண்ணி குடுக்கறாங்கல்லங்க ப்ப
ஆஹ் ஆமா மொத்தமா யாராலையும் பிரிக்காத மாதி
ஆஹ் யாராலயும் பிரிக்காத மாரி அவங்க அப்டியே வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பிரிக்கிறதுக்கு அந்த மாரி பேக் பண்ணி குடுத்தடலானு பாக்குறங்க ஆமாங்க அதுக்காகவே அந்த மாரி பண்ணனும் போலங்க யாருக்கும் தெரிய மாட்டது நம்ம என்ன வச் குடுக்கறவங்கிட்டே அப்டியே தட்டு போற வழியிலே தட்டு காலியா போயிடுது
ஆமாங்க அந்த கூட்டத்துல இதெல்லா நம்ம பாதுகாககத்தே நம்ம பெரிய ஒரு சவாலான விஷயோந்தா
அதாங்க போன வாட்டியே பாத்துட்டங்க
ஆஹ்
அதனால என்ன வச்சன்ற மாரி கேள்வி வருதுங்க அது எதுக்குங்க நம்மளுக்கு தேவையில்லாத கேள்வி அதெல்லா அத நா ல்ல இந்த வாட்டி அப்டியே பேக் பண்ணியே வாங்கிடலாமே பாக்குறேங்க அங்க கடையில கொடுத்தா அவங்களே பேக் பண்ணி குடுக் க்றாங்களா
ஆமாங்க அப்படியே நம்ம வாங்கிக்கலாங்க சரிங்க அப்ப நான் வந்துட்டு சொல்றேங்க உங்களுக்கு என்னதுங்க
கூடுதலா அது பேக் பண்றதுக்கான அமௌண்ட் அஞ்சு ரூபாவோ பத்து ரூபாவோ தாங்க கேக்கறாங்க அத குடுத்துட்டா பேக் பண்ணியே வாங்கிடலாங்க நம்ம
சரிங்க நான் உங்கள்ட்ட வந்துட்டு என் என்னென்ன சொல்றாங்க வந்துட்டு உங்களுக்கு நான் ஃபோன் பண்றேங்க ஆஹ் சரிங்க ம் ஆஹ் நன்றி வணக்கம்ங்க
ஆஹ் செரி